ஹலோ தோழி வணக்க அங்க கேக்குதுங்களா நா பேசறது
ஆ கேக்குதுங்க
ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க அ எனக்கு நம்ப நேரடியா தலைப்புக்குள்ள போயட்லா
ஓகே
எனக்கு என்னன்னா இந்த ஆங்கில இலக்கியங்க ரொம்ப புடிக்குங்க ஆக்சுவலாக வந்து அ தமிழ் இலக்கியம் பிடிக்கு ஆங்கிலேய இலக்கியல்ல வந்து ரொம்ப அதிகமா புடிக்கு அ ஆ குறிப்பாக வந்து இந்த வில்லியம்ஸ் அப்டின்னு ஆரம்பிக்றாங்கா இல்லிங்களா மேஜர் சார் எல்லாமே அந்த வில்லியம் சரி அது என்ன்ன தெரியல அந்த வில்லியம்ஸ் என்ற பேர்ல மட்டு அப்டி மேஜிக் இருக்கு இல்லைங்களா
ஆமா ஆமாங் சார்
பெரிய பெரிய என்ன சொல்கதுங்க போயட்ஸை அது என்ன சொல்லுவாங்க தமிழ் அப்டி சொல்லுவாங்க கவிஞர்களா
கவிஞர்கள் சொல்லுவாங்க
இதில எனக்கு இந்த இது எழுதுநது இருக்கக்குங்க பாத்திங்களா இந்த ஒத்தலோ நாடுன்னு சொல்லிட்டு வருதுங்களா அது பேர் என்ன சொன்னிங்க ஷேக்ஸ்பியரோடதுங்களா
ஆ ஆமாங் சார் ஷேக்ஸ்பியரோடத்தா
ஆமா அதுல இந்த ஒரு இது ஷேக்ஸ்பியரோட ஒரு இது ஒண்ணு வரும் இனா ஒரு வசனம் வரும் எப்படின்னா ம் அதாவது போய் இந்த அந்த கோர்ட் சீனுங்க எப்படின்னா வந்து அவரு போய் கோர்ட்டில போய் வந்து இவரு வாதாடுவாரரு யார் அவங்க பேர் என்னங்க ஒத்தல்லோவா
ஆ மார்க் ஆண்டனி அந்த சீ அந்த சீன் சொல்றீங்களா நீங்க
சரியா சொல்ல தெர் ஆமா மார்க் ஆண்டனியோட சீன்தா ரோமியோ ஜூலியட் சீசர் சொ இவர் வந்து யாரு இப்போ அந்த இதுவாக வாதாட்ட வாதாடுவாங்க ம்
இல்ல சார் ஆக்சுவலி என்ன நடக்கும்னா அங்க வந்துட்டு ஒரு போர் மாதிரி தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரோம்ல போயிட்டு அப்போ என்ன பண்ணுவாங் அ இந்த மார்க் ஆண்டனி வந்துட்டு போர் புரியலா அப்டின் போறப்ப இவ அங்க வந்துட் ட்டு ஹீரோயினி இருப்பாங்க கிளியோபாட்ரா அப்டின்ற மாரி இருக் இருப்பாங்க அவங்ல பாத்து அப்டியே அந்த லவ்ல விழுந்துருவாங்க இருந்தாலு போர் ஒரு பக்கொ அதாயி ற்றுக்கோ இருந்தா அந்த சீன் ரொம்ப அழ தா இருக்கு சார் ஏன்னா இங்க போருக்கு வந்துட்டு அவங்கள பாத்தந்த அடுத்த நொடியே அந்த காதல் அப்டின்ற ஒரு மேஜிக்ன்னு சொல்லுவோ இல்லையா அதுல போய் விழுதுட்டு அவங்களோடயே இருப்பாங்க ஆமா
இதுல ஒரு கோர்ட் சீன் வரு பாத்தியா க கடசில போய் வாதாடுவாங்க யாருக்கு யார் வாதாடு வாங்கனா அப்போ வந்து வாதாடுறப்போ வந்து அவர் ஷேக்ஸ்பியர் எதிர்ப்பாரு என்னன்னா ஆ மன்னிக்கறதுனால வ மன்னிக்கறதுக்கு உண்டான அந்த மன்னிப்பாங்க பாத் திங்ளா அதாவது ஒரு பிரச்சனயா அத மன்னிக்கறதுல வந்து ரெண்டு பிரச்சனய வந்து நீங்க வந்து ரெண்டு விதமான பலன்கள் இருக்குது அப்டின் சொல்லுவாரு என்னென்னா ஒன்னு எப்டின்னா அது தெரியுமா உங்களுக்கு எப்டின்னு சொல்ட்டு அது ரொம்ப அழகா இருக்கு அ ஒன்னு மன்னி க்கறனால வந்து அவ்ங் பாவங்கள் எதோ மன்னிக்கப்படுது அப்டிம்பாங்க இன்னு மன்னிக்கறத்னால நீங்க வந்து பெரியளா வறீங்க அப்டின்ற மா அதாவது ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்டின்ற மாரி அத ஷேக்ஸ்பியர் எதிர்பார் அது என்னது ஆக்சுலா சொல்லுங் பாக்கலா
அது என்னது அப்டின்னா இப்போ படத்துலல்லா சொல்லுவாங்கல ச் இப்போ எவ்வளோதா சொன்னா எவ்வளோதா பண்ணானாலு நம்ம மன்னிச்சிட்டு போயிட்டோம்னா அவ்ளோ தா நம்ம சண்ட போட்டு சண்ட போட்டு ஏ வந்துட்டு வளத்தனு ச் விட்டுட்டு போயிட்டோம்னா அவ்ள தா இல்ல அத அவுங்ளே தெரிஞ்சி கடசியா வந்து இது பண்ணுவாங்கல்ல நம்வேற நம்ம விட்டுட்டு போயிட்லா மணிக்க தெரிஞ்சவங்க பெரிய மனுஷம்பாங்க பாத்தீங்ளா
ஆமாமா ஆமா ஆக்சுலா நீங்க வந்து என்னோட கோர் குழு ம பிடிக்கல நெனைக்கிற நீங்க அதல அந்த ஷே ஷேக்ஸ்பியர் வந்து எழுதிருப்பாரு எப்டி எழுதிருப்பாருனா அந்த கோர்ட் சீன்ல வந்து வாதாடுவாங்க அ ஜட்ஜ் கிட்ட போய்ட்டு அந்த ஒத்தல்லோ வா எனக்கு எக்ஸாட்டா தெர்ல ம் என்ன சொல்றது திடீர்னு எதுமே நியாபகோ வர மா டங்கது அவர் என்னா பண்ணாரு வாதா டுவாரு என்னென்னு வாதாடுவார்னா வந்து மன்னிச்சி விட சொல்லுவாரு யாருக்கோ வாதாடுவாரு அந்த ம் யா வணிகருக்காக வந்து வாதாடுவாரு வாதாடி என்ன பண்ணுவாரு அவர வந்து விட்டுடுங்க அப் டின் சொல்லுவாரு அப்ப என்னா சொல்லுவாரு அந்த நீதிபதி கேப்பாரு நா ஏ அவர மன்னிக்கனு நீ நெனைக்கிற அப்டின் கேட்டு வந்து என்ன சொல்றாரு ஒன்னு குற்றங்கள் வந்து அ தண்டிக்கிறத்னால வந்து எந்தவொரு விதமான ஒரு பலனு இல்ல அவ வந்து திருந்தரத்தா பலன அவ ஏத் இனிமே திருந்திட்டா அப்டின்ற மாரி ஒரு இன்னொன்னு என்னனா நீங்க மன்னிக்கறத்னால அப்டினா நீங்க வந்து மேற்கொண்டு நீங்க தவறுகள் செய்யாத மாரி ஒரு பண்றீங்க ஆக்ச்சுலா வந்து ம அ ரெண்டு விதமான தகடுகள வந்து நீங்க மன்னிக்கறத்னால நா நடைபெருது அப்பின்ற மாரி எனக்கு உண்மய சொல்ல போனா எனக்கு செரியா விளக்க தெரில அந்த பொயட்ல வரு அந்த அது அருமியா வரு அந்த ரெண்டு ஸ்ட்ரான்சாவா வரு மேல ஒரு ஸ்ட்ரான்ஸா வந்து ஏ நீங்க வந்து மன்னிக்க கூடாது அப்பின்ற மார் வரு மன்னிக்கற் துனால என்ன ஆகு அப்பிடின் சொல்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரான்ஸா வரு அத ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு பயங்கர சூப்பரா வந்து அத ஆன்டில் பண்ணிருப்பார் அந்த வரிகளல்லா அதுதா நா கேட்டே அப்டின் சொல்ட்டு உங்குளுக் அது டக்குன் நெனைவுக் வரு
இல்ல சார் நெஜமா அவுங்க ஒத்தெல்லோதா இருந்தாலு அவுங்களோட ஷேக்ஸ் பியரோட கதைகள்ளே வந்துட்டு ரொம்ப அதிகமா பேர் போனது இந்த கதைகள் தா ச்ச் இந்த ஒத்தெல்லோவோட அந்த கதை கள்தா உங்குளுக் தெரியுமா ஆமா ஆமா ஒத்தெல்லோதா அவரோட ஒரிஜினல் பேர் ஒ
நா ஆக்சுலா எட்டு வர்ஷோயாட்ச் எட்டு உம்போது பத்து வஷ்த்து மேல ஆய்ச்சு அத படிச் சி எனக் அவ்ளோ ஞாபக இல்ல பட் ஆனா பலமுறை விழுந்து விழுந்து படிச்சிருக்க
ஓக்கே ஓக்கே அது நெஜமாலுமே ஒரு நல்ல க நாட அங்க அது இந்த ஆம்மா ஆம்மா இந்த இது எப்டி சொல்லுவோம்னா அந்த நம்ம தெருக்கூத்து கலைகள் எல்லாமே பாத்திருப்பல்ல ஸ்டேஜ் ஷோ எல்லாமே பாத்திருப்பல்ல அந்த மாதிரியாவே ரியலா வே வந்துட்டு வெளிநாடுகள்ளயோ இப்ப நடந்துட்டுதா இரு இப்ப இருந்தாலுமே நம்ம ஊர்லயே அந்த மாரி நடக்குது அது ஒரு சிலர்லா ரி எடுத் ரீ க்ரியேட் பண்றாங்க அத பாக்கறப்போ நல்லாருக்கு பரவால்ல இந்த மாரி நல்ல விஷயங்கள ஒருத் தங்க ஷேர் பண்ணிருக்கீங்க நல்லாருக்கு கேக்குறப்பவே
ஆ இல்லே இல்ல நா நெறைய படிப்பே ஆக்ஷுவலா எனக்கு அந்த ருபியாட் ட்ரிப்ளிங் சொல்ட்டு ஒரு இது போய்ட்ருக்காரு பாத்திங்ளா
ஆமா
அவுரு வந்து ஆக்சுவலா வந்து பிரிட்டிஷ் அசன்ட் ஆக்சுவலா அதாவது ஒரு பிரிட்டானியர் ஆக்சுவலா அவங்க வந்து இன்னா பண்றாரு கிழக்கிந்திய கம்பெனிலேர்ந்து அவங்க அப்பா அம்மா வந்து ரிப்ளெட் கீப்பிங் கேள்விப்பட்ருக்கீங்கல்ல நீங்க
என்னா பேர் சொன்னீங்க
ரூப்யாட் க்ரீப்ளிங் ஒருவேள நா தப்பா எதனா சொல்றனா இந்த இது க்கீங்ளா அந் அந்த என்ன ப கேரக்ட்ரு இந்த கேரக்ட்ரு இருக்குல்லீங்கல
ஆமா
அந்த கத எழுதுனவரு
ம் ம்
ஆக்ஷுலா அவர் என்னா பண்ணாரு அப்டின்னா இந்திலதா வந்து மோக்ளி பாலு இதெல்லா வந்து வரு ஆக்ஷுலா ந இந்தில வந்து பாலுனா கரடி அந்த ப க கரடிக்கு பேர் வந்து பாலுனே வந்து அத நேம் பண்ணிரு பாரு அவர் கொழந்தைங்களுக்கு வந்து ந றைய கவிதையெல்லா எழுதியிருக்காரு அந்த அவர் யாருன்னா ஆக்ஷுலா வந்து இவ்ரு ம் யா அப்டின்னா வந்து பிரிட்டன் ஆக்சுவலா பிரிட்டன் காரு அவுரு அவுங்க இவுங்க வந்து வந்து என்ன பண்ணிறாங்க அ ம் அவுங்க அப்பா அம்மால்லா வந்து இங்க ஈஸ்ட்டு இண்டியா கம்பெனில ஒர்க் பண்றாங்க அப்போ அவர் இங்கே வந்து ஒ ஒர்க் பண்றாரு சோ அப்ப என்ன பண் றாரு இங்க பாம்பேல வந்து படிக்குறாரு படிச் இன்னா பண்றாரு இங்கே என்ன பண்றாரு நெறய் கவிதைகள்லா எழு துறார் கவிதைகெல்லா எழுதுறப்ப இன்னா பண்றாரு இந்த மோக்லி கதைகள் எழுதுறாரு
ஓக்கே
அந்த கதகெல்லா ரொம்ப ஃபேமஸு ஹாலிவுட்டு கூட அந்த படோ எடுத்துருக் காங்க அ மோக் அந்த அதாங்க அதாவ்து ஒரு பைய வந்து காணாம் போய்டுவா காணாம் போய்ட்டு காட்டுக்குள்ள போய்டுவா காட்ல உடனே அந்த குள்ள நரிகள்ல்லா எடுத்து வளக்கு அ வந்து மனுஷன்னா அவ்னுக்கு என்னனு தெரியாது ரொம்ப வளந்
அதா நீங்க அந்த ஜங்கில் ஆஃப் ஃபாரஸ்ட சொல்றீங்
ஜங்கள் ஆஃப் ஃபாரெஸ்ட் ஜங்கிள் புக் ஜங்கள் ஆஃப் பாரெஸ்ட் த அ த ஜங்கில் புக்ஸ் கரெக்டா சொன்னீங்க ஜங்கள் ஆஃப் ஃபாரெஸ்ட் இல்ல த ஜங்கிள் புக் ஆக்சுலா அத எழுதுன்து வந்து ருக்கியாட் க்யுலின் தா அவுர்ட்ய கவிதைகள் எனக்கு ரொம்ப புடிக்குங் எனக்கு ஆக்சுலா இ என்ன ப்யூட்டி தெரியுங்ளா அ நா எதுக் க்கா ஒரு பேர் சொன்ன அப்டினா ரிப்பேர் பிபிளின்லந்து ஒரு பொயட் ஒன்னு வரு அதாவது சிலந்தி பத்தி ஒரு பொயட் ஒன்னு எழுதிருப்பாரு
எத பத்தி
சிலந்தி சிலந்தி ஸ்பைடர்ன்னு சொல்லுட்டு ஒரு சொல்ட்டு ஒரு பொயட் ஒன்னு எழுதிருப்பாரு
ஓகே
அது என்னென்னா தன்னம்பிக்கை வூட்ற ஒரு பொயட்டுங்க ஆக்சுவலா அது இதுல என்ன வேடிக் க அப்டினு வெச்சுக்கோயே இவர் எழுதிட்டு போய்ட்டார் இல்லைங் களா இந்த பொயட்ட போயம் எழுதிட்டு போய்ட்டாரு இல்லைங்களா இது கண்ணதாசன் ஒரு புக்ல அப்டியே தமிழாக்கம் பண்ணிருப்பாரு நானே ஒரு முற நா இது வந்து பாட்டுக்குல்லா கேட்டுட்டே நல்லா இருக்கு ஓகே கைத்தட்டி இப்ப ரசிச்சாச்சு கேட்டாச்சு ரொம்ப அருமையா இருக்கு அந்த பாட்டு வந்து ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகோ இது எங்கயோ நா படிச்சிருக்கே இந்த பாட்டு எங்கயோ நா படிச்சிருக்கேனு சொல்ட்டு ஒரே கொழப்பொ எனக்கு அதுக்கப்றோ தா எனக் கு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு ஆஹா இது வந்து ஸ்பைடர் இல்ல இது இது ஸ்பைடர்ன்ற போயம் இல்ல இவுரு இது ருட்யார்ட் கிப்ளிங் எழுதுனது அப்டின் சொல்லி ட்டு டக்கு டக்கு டக்குன்னு போய்ட்டு அத எடுத்து பாத்தா அதுல வர வரிகள் அப்டியே வந்து இவர் கையாண்டிருப்பாரு யார் கையாண்டுருப்பார் கண்ணதாசன் தமிழ் படங்கள்ல கை கையாண்ட்ருப்பாரு என்னன்னா அதே அ அவருடைய தமிழ் நேர்த்தியா வந்து கையாண்டிருப்பாரு அதுக்கப்றோ வந்து தா தெரிஞ்சிது என்னடா இது இப்ப இது காப்பி பண்ண மாரியே இருக்குது அப்போ எங்க காப்பிரைட் ப்ராடக்லா இருக்குது இப்போ தா காப்பிரைட்லா வந்துச்சு அதுக்கப் அப்புறோ என்னா பண்னே கண்ணதாசன பத்தி சில இதெல்லா படிக்கிற பதா தெரிஞ்சது அவர் வந்து ஆங்கில கவிதைகள் பத்தி நெறைய எழுதிருக்காரு நெறைய சாரி எழுதல நறிய படிச்சிருக்கார் அப்போ வந்து ஒரு ஒரு ப அப்போ இதுலயே சொல்லிட்ராரு என்னச் சொல்லுவார் அப்டின்னா நா இவங்க கவிதைகள்லா நா நறிய படிப்பே அப்டின்பாரு அப்போதா தெரிஞ்சது ஓகே நம்ம அண்ன வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு அப்டின்னு ஆனா ரொம்ப நல் லாருக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணா கூட அந்த கவிதை இப்ப படம் ஸ்டா படத்துல வந்து என்னென்னா அந்த தன்னம்பிக்கை வூட்ற பழக்கோ படோ என்னன்னா அந்த ப ஸ்பைடர் வந்து மேல கூடு கட்டிட்டே இருக் கு இவர் வந்து கை கால் ஒடஞ்சு போயி டு பெட்ல படுத்துட்ருப்பாரு அந்த ஒரு ஆளு அந்த பொயட்டே
அ
ந்து அந்த ஸ்ய ப ஸ்பைடர் என்ன பண்ணு அப்டின்னா உ உ கூடு உட்டு இந்த மூலைலிந்து அந்த மூலைலி வந்து அந்த வெப்ப வந்து என்னா பண்ணு கொண்டு போய் கனெக்ட் பண்ணு அதால கனெட் பண்ண முடியாது அப்னா ட் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடசியா வந்து கனெக்ட் பண்ரு அப்ப என்ன பண்ணுவ அது பாத்துட்டே ப்பற அத பா இந்த மாரி இவுருக்கு ஒரு நம்பிக்க இருக்கு நம்பளு எந்துருச் நடமா டுவோ அப்டின்ற மாரி அந்த பயம் போவு ரொம்ப அரு
ஓ ஓகே ஓகே புரிது புரிது எவ்வளதா தன்னம்பிக்கையோட வந்து இல்லாம நம்ப முன்னாடி ஒரு விஷ்ய நடக்குது அப்டிங்கிறப்போ இதாலே நா பண்ண முடிது அப்டிங்கிற ப்போ அது பாக்கறப்ப நமக்கு ஒரு மாரி இரு
ஆமா அந்த ஏக்சுலா வந்து எப்டின்னா கொழந்தைங்களுக்கு வந்து புத்தி சொல்ற மாரு க்கு இ இத வந்து அ இப்டியே எடுத்து கையாண்ட்ருப்பாரு யாரு நம்ப கண்ணதாசனு தமிழ் படங்கள்ல கையாண்டருப்பாரு
ஓ தமிழ் ஒ அது படோ உங்குளுக்கு எதா ஞாபக இருக்குங்ளா
இருக்குருக்கு நா அத சொல்லக்கூடாது சொல்ட்டு நா அமதியா இருக் இருக்குருக்கு நல்லாவேருக்கு அது எதுக்கு நா ஒரு கொழபத்த உண்டு பண்ண கூடாதுன் சொல்ட்டு அமைதியாரு
சேரி சேரிங் அப்டி பாத்தா நீங்க ஆ நீங் நறைய புக்கல்லா படிப்பீங்ளோ ஆ
நறைய வாசிப்பே நறைய வாசி நறைய வாசி இப்ப எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நறிய பாசி வாசிக் முடில எனுக்கு அ ஆங்கில வ் இலக்கியங்கள் ரொம்ப புடிக்குங்க ஏக்சுலா ரொம்ப நல்லாருக்கு அது எனக்கு ஆங்கு ஆக்சுலா ஆங்கிலோ வந்து எனக்கு வந்து சம்மந்தமில்ல நா படிச்சது வந்து வே அ ஒன்னு அ எனுக்கு ஆனா வ கு இந்த இலக்கியங்கலாந் தேடி தேடி படிச்ச காலோ உண்டு
ஓகே
ம் இங்லீஷ் லிட்ரேச்சர் நறைய படிச்சிருக்கே விரும்பி படிச்சிருக்கே நறைய படிச்சேன்துவிட விரும்பி படிச்சிருக்கே ந ஒன் ரெண்டு படிச்சிருந்தாலு வந்து ரொம்ப ஆழமா படிச்சே இப்ப கொஞ்சோ டச்சு விட்டு போச்சு
பரவால்ல சார் இப்ப இந்த மாதிரி இப்பருக்க இதுல கூட அ லிங்லீஷ் லிஸ்டேச்சர்க்கு இவ்ளோ டிமாண் இல ஒருத்திங்க சொல்றாங்கன்றப்ப கேக்றப்போ ரொம்ப சந்தோஷமாருக்கு ஏனா அது எல்லாருமே சொல்ல முடியாது சார் இல்ல அது எல்லாருமே ந்த மாரி சொல்ல மாட்டாங்க அதுக்குள்ள ரொம்ப டெப்த்தாருப்பா ஆளமா எறங்கிருப்பாங்க பாத்தீங்களா அவங்களாலா மட்டுந்தா இந்த மாதிரில்லா இவ்ளோ வருஷங்களிச்சி இவ்ளோ ஞாபகமா வச்சி ஏனாஸ்
ஆமா ஆமா சரிங்க தோழி இன்னு ஒரு தலைப்ப கண்டிப் ப்போ மீட் பண்லா நம்ம ரெண்டு பேரு ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷங்க உங்களோட பேசுன்துக்கு நன்றிங்க நன்றி